ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட் இருக்கீங்க
நா வீட்டுலதான்ங்க இருக்கே வேலையெல்லா முடிஞ்சது திடீர்னு உங்க கால் வந்தது சரி பேசுவோ அப்டின் சொல்ட்டு பேசிட்ருக்கே
ஓ சரிங்க பாப்பா என்ன பண்றா தூங்கிட் ட்டாளுங்களா சரிங்க சரி சரி எத்தன மாச ஆச்சுங்க பாப்பாவுக்கு
டூ இயர்ஸ் ஆக போதுங்க இன்னு ஒரு ஒன் மந்த் வந்தா டூ இயர்ஸ் ஆயிரு ஆமா ஆமா
சேரிங்க சேரி சேரி நானு ரொம்ப சின்ன கொழந்த பொறந்த கொழந்தன்னு நினைச்
இல்ல இல்ல இல்லைங்க டூ இயர்ஸ் ஆகப்
சேரிங்க ஃபர்ஸ்ட் பேபிங்களா செகண்ட் பேபி இல்லங்களா சேரிங்க ஃபர்ஸ்ட் பேபி
அவ ஃபிப்த் டு சிக்த் போறா
ஓ செரிங்க செரி செரி ம் இல்லைங்க சும்மாதா கால் பண்ணி இருந்தே சும்மா யூடியூப் லா பாத்துட்ருந்தே சரி அது சும்மா ஒரு கேம் மாதிரி அது இதுன்னு வச்சிட்டு இருந்தாங்களா உங்ககிட்ட திடீர்னு கடவுள் வந்துடு ஒரு பத்து லட்ச பணம் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ருந்தாங்க நெறய கமெண்ட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு படிக்கிறதுக்கு அந்த வீடியோ பாக்கறக்கு அவ்ள நல்லா இல்ல பட் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி அதா உங்ககிட்ட கூப்ட்டு நீங்க பத்து லட்ச உங்க கைல கெடச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்கலாந்தா கால் பண்ண
சூப்பருங்க குடுத்துருங்க பண்ணிரலா எதாவது
யாருக்குதா வேண்டாங்குது இல்லைங்களா பத்து லட்ச
குடுத்தா யாரு தா உண்மையாவே வேண்டானு சொல்ல போறாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா
கொடுக்குற தெய்வ கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கு இருந்தா குடுத்துதா ஆகு வேற வழி இல் இல்ல வாங்க ரெடியா இருக் வேண்டி தா நம்ம
ஆமாங்க ஆமா ஆனா எந்த தெய்வ கொடுக்க ரெடியா இருக்குன்னு தெரியல வாங்குறக்கு நாங்க தயாராதா இருக்கோ
அது என்னமோ கரெக்டுதா
ம் செரி செரிங்க எனக்கு பத்து லட்ச கிடைச்சா நா என்ன பண்ணுவே மேல ரெண்டு ரூம் எடுத்தாலே பத்து லட்ச பத் தாதுங்களே இப்ப இருக்ற வெலவாசி
ஐயோ ஒரு ரூம் எடுக்றதே இப்ப செரமந்தாங்க அத போட இத போட ஏன்னா கண்டிப்பா உள்ள இன்டீரியர் எதாவது பண்ணனு அதுக் இதுக்குன்னே ஏகப்பட்ட செலவ் வு வச்சுருவானுங்க
ஆமாங்க ஆமாங்க இப்ப கடைசியா ஒரு அஞ்சு வருஷ பீரியட்ல தாங்க அந்த லாஸ்ட் டைம் கொண்டு வந்து டிரைனேஜ் போட்டாங்க ரோடு கூட போடல ட்ரைனேஜ் போட்டு வுட்டாங்க எல்லா தோண்டி போட்டு வீட்டுக்கு முன்னாடி நார அடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு கிளீனா கூட ஒர்க் பண்ணி குடுக்லீங்க சரின்ட்டு அப்டியே நாங்க ஆள வச்சு ஆ டிச்சு குழிய எல்லா போட்டுட்டாங்கன்னு சொல்லி போட்டு நாங்க ரேம் பெறக்கிட்டோ ரேம் பெறக்கனதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட் ரூவா வரைக்கு செலவாயி பூச்சுங்க ஒரு பதினஞ்சு அடிக்குதா பதினஞ்சு அடிக்கு ரேம் பெறக்குனதுக் எங்ளுக்கு பதினெட்டயிரன் ரூவா செலவாய்போச்சு இதுல போய் வெறு பத்து லட்சங்குடுத் போட்டு எங்க ஒய் நம்ம ரெண்ரூம் எடுக்குற்து
அதுதா இல்ல இப்ப சாதார்ணமா ஒரு டூ பிஹெச்கே கட்டணு அப்டின்னாலே முப்பதுங்குறாங்க மினிமம் அது என்ன சொல்றாங்க எல்லாமே சேந்து வருமா போரு தண்ணி கரண்ட் எல்லாமே சேந்து வர்மா என்னன்றது தெரிய்ல அதுக் இதுக்குனு குத்துமதிப்பா சொல்றாங்க அதாது ஒரு ரொம்ப ஆவ்ரேஜா பண்ணா இவ்ளோ ஆகுன்றாங்க நம்ம எக்ஸ்பெக் பண்ற மாரி பண்ணா அம்பது தொற்றுங்குறாங்க எங்க போய் எல்லா வீடு கட்லான் யோசிப்பாங்க சொல்லுங்க
அதுக்கு எங் ஏரியா பரவால்ல போலர்க்குங்லேங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயித்தி ஐநூறுவா வாங்குறாங்க
அப்புடி இங்கல்லா நாலாயர்வா சொல்றாங்கக ஸ்கொயர் ஃபீட்
அடப்பாவுமே எப்டி பாத்தாலுமே கொள்ளையடிச் திருவானுங்கங்க ரெண்டாயிர வாங்குனாலு கொள்ளையடிப்பாங்கன்
நாலாயர் வாங்னாலு கொள்ளயடிப்பாங்க ஆமா ஏன்னா ஆனோ உண்ம்யாவே ஸ்கொயர் ஃபீட் பேசி உட்டா நல்லதுதா ஆளுக்கு கூலிக் ஆளுக்ள விட்டம்னா அவுனுக அ கால்ல வந்தொன்ன ஒரு பிரேக் ஒருமன் நேரொ போடுவாங்க மதியா ரெண்டு மண்நேரொ பிரேக்கு போடுவாங்க சாய்கால ஒரு மண்நேர பிரேக் பு போடுவாங்க பஞ் சிங் மிஷன் அலார அடிச்ச மாரி அஞ்சர அஞ்சே முக்கால் ஆன சத்திய கழுவிட்டு கெளம் போய்கிட்டே இருப்பானுக
எம் மங்க அனா இங்க பக்க இங்க பக்கத்து வீட்ல ஒருத்தர் வந்துட்டு காண்டெட் எடுத்தா பண்றாரு அவுர்கிட்ட ஒரு அத்தர் கூட நம்மால் கடையாதுங்க எல்லா ஹிந்திகாரங் பசங்கள ட ஆமா எல்லா நார்த் தின்டியன்ஸ் வச்சு வேல பண்றாங்க அவுங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து வேர் வேல பண்றாங்கங்க அவுங்ளுக் வந்துட்டு நல்ல சம்பளமு குடுத்தற்றாரு எ ஏன்னா இப்ப நம்மாள் காரங்ள கூப்
ரெண்டு ஷிஃப்ட் வேல பாக்குறாங்க அவுங்க ரெண்டு ஷிஃப்ட் வேல பாக்குறாங்க எப்டின்னா விடி விடிவ் வேல பத்துறாற்ங்க காலைல ஆறு மணிக்கு ஆரம்ச் ஆறு மணி பன்னண்டு மண நேர ஒரு வேலை அதுக்கப்பரொ நைட் ஒரு வேல ஒரே ஆளு அப்டி தொடர்ந்து வேல பாத்துட் கனகு இப்புடுதா பாக்குறானுங்ளோ தெரிய்
அதுதாங்க இத்தா நமக்கு புரிய மாட்டேங்குது அதுக்கப்பற வந்து பெருசா ஒன்னு அவுங்ளுக்கு செலவுன் பாக்குறதுக் இல்லிங்க அவுங்ளே அவுங்க ஊர்ல சொந்த வீடு கட்டிட்ருக்குறாங்ளாமா கடனலா அட விச்சிட்ட ஒய்ஃபுக்கு நகயெல்லா வாங்கி போட்ருக்கேன் வேற சொல்றாங்க எனக்கு என்னடா டேய் நாங்கல்லா வேலை இல்லாம உக்கார்ந்துட்ருக்குறோ நீங்க என்னடா இப்டி டெவலப் ஆகுறீங்கன் கேட்டா அவுங்க வந்துட் பன்னண்டு மண் நேரொ பதனால் மண் நேர வேல செய்றாங்க அந்த காண்ரேட்டுக்கு இவரு வெச்கூடு நல் ல்ல வேல நல்ல வேலயு கத்துக்குறாங்ளா நல்லா க்ளீனாவு செய்றாங்க பசங்க ரெஸ்டே இல்லா ம வேல பண்றாங்கங்க இவுரு வந்துட்டு தங்கறதுக் ஒரு ஷெட்டு மாரி போட்டு குடுத்தற்றாரு ரெண்டாவுது சாப்பாடு அவுங்ளோட செலவே தா காண்ரேட்டோட செலவு கடயாது து அவங்ளோட செலவு காலைல ஒரு நேரமு நைட்டு மட்டு என்மோ டிஃபன் வாங்கி தருவார் போலர்க்கு பத்தா நல்ல காசு பசங்ளுக்கு நல்ல சம்பாரிக்கிறானுக பரவால்ல
இல்லிங்க அவுங்களே சமச்சு குறாங்க காலைல நைட்டு சமைப்பாங்க அதேதா நைட்டு சம்ச்சாங்கனா நைட் சாப்ட்க்குவாங்க அடுத்த நாள் காலைல மத்யான வரைக்கு அதேதா எல்லாரு ஒன்னாதா சம்ச்சுக்குறாங்க நல்லா பெரிய பாத்துரத்த வெச்சு சமச்சுக்குறாங்க அந்த ரொட்டி சுட்டு வெச்சுக்றானுக இல்லினா சாப் ப்பாடு வெச்சு இந்த நான்வெஜ் சிக்கனே ஏதாது பண்ணிறாங்க இல்னா உருளக்கெழங்க போட்டு என்னமோ பண்றாங் முட்ட இல்ன்னா உருளகெழங்கு நா பாத்ருக்கே நாங்க இருந்த வீட்டு பக்கத்ல வந்துட்டு பாத்தீங்னா ஒ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்ருந்து து அங்க அவுனுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேரு என் நேரொ வேல நடந் வன்ட்டே தா இருக்கு வேல செஞ்சுகிட்டே தா இர்ப்பாங்க டக்கு டக்கு டக்குனு ஆறு மாஸ்த்லே பில்டிங்க முடிசஷ்ட்டானுக
அதேதாங்க அதேதா நம்ம ஆள்காரங்கல்லா காலேல பத்து மணிக்குதா வருவாங்க அஞ்சு ம ணிகே கைய கழுவிடுவாங்க கூலி வந்துட்டு ரெண்டாய்ரோ கேக்குறாங்க இங்க மேசெம் எல்லா அப்புடித்தாங்க எங்ளு பதினெட்டாய்ன்ருவா செலவாய் போச்சு நெஜமா இப்ப நார்த் இந்தியன்ஸ வச்சிருந்த அப்புடினா கம்மி செலவு தா ஆய்ருக்கு ஆனாலு நம்ம ஆள்காரங்கள் நாம்ளே விட்டு குடுக்குறதான் சொல்லிதா நா அந்தா ஆள்காரங்ள போய் கூப்ட்டா பதினெட்டாய்ர்வா வரைக்கு செலவு இழுத்து போச்சு
என்னத்த பண்றது ஒன்னு பண்ண முடியாது எப்டியாது ஒரு வகேல வேல முடிஞ்சாகணுன் சொல்ட்டு நம்ளு கூப்புர்றோ கூப்பிட்டாங்கனா செலவாகுது செலவ பாத்தோம்னா தெரியாத எவனையோ கொண்டு வந்து எப்டி வா வீட்ல உடுறது வாசல்ல உடுறது ஏனா வீட் ட்லெல்லா வேலைக் பேய்ருவாங்க நம்ம லேடிஸ் தா இருப்போ நார்த் இந்தியன உட்றதா அப்டின் நம்ம யோசிக்கிறோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற வீட்ல எதாவ்து வேலேன்னா அவனுங்குள உட்டு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன் எல்லாருமே யோசித்துதா செய்வாங்க
ஆமாங்க ஆமா கண்டிப்பாங்க ஒன்ல இந்த நார்த் இந்தியன்ஸ வச்சுட்டு ஒரு யூட் டியூப் சேனல்ல பயங்ரமா ஒரு காமடி ட்ரோல் பண்ணிருந்தாங்கங்க நாங்க வந்து அப்பதுரே மைக்கி வேல பண்றோ எங்க சித்தப்பா வராரு அவர் வந்து முப்பதுருவாய்க்கு வேல பண்ற ரெடியா இரு க்குறாரு அப்புடின் வேற ஒரு காமடி வந்திருக்கூ செமையா எடுத்திருப்பாங்க அந்த அதாவ்து இப்ப நடப்பூர்ல வந்து எந்த மாரி சிட்ச் சுவேஷன் இருக்கு நாமல்லா வந்துட்டு கொஞ்சோ அமௌண்டு ஜாஸ்தியா கேக்குறோ அவுங்குல்லா கம்மி ரே டிக கேக்குறாங்க நாங்கெல்லா பன்ணண்டு மணி நேர்த்துக்கு மேலயே வேல பண்ணுவோ அப்புடிங்கிற மாதிரிலா காமெடியா எடுத்து வச்சிர்ந்தாங்க நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு
இல்ல அது மட்டு இல்லாம செரி எங்கள வந்து வெளியூர் காரங்கன் நீங்க சொல்றீங் இல்லையா நீ எந்த கம்பன்ல வேல பாக்றன் கேக்குறான் ஒருத்தன நான் ஐ டி கம்பன்ல வேல பாக்குர் நீ யாருக்கு வேல பாக்கற்து செய்றான் யு எஸ் கார்னுக் வேல பாக்குறன்றா அவன் ஓ அப்புடியா அப்போ வந்து நீயு வெளிய வெளியாலு சூப்புரான வேல பாக்குறா இப் ஒன்னியு அப்டித்தானடா சொல்வாங்க என் நானாது பராவால இதே நாட்ல இருந்துட்டு வேல பாக்கு நீ வெள் நீ நாட்டுக்கு வேலை பாக்ற உன்ன என்னடா சொல்றது உன்ன எப்புட்றா தொற சொல்லுவாங்க அப்டின் சொல்ட்டு அவன் திருப் பி கேக்குற மார்லா போட்றான் நெறைய போடுவாங்க நெறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டே தா இருக்காங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க நல்ன் ஒரு காலேஜு ஸ்கூல் படிக்கும் போதுலா நான் பாத்திருக்கேன் நம்ளோட இந்தியன்ஸ வந்துட்டு நறையா வெளிநா ட்ல வந்துட்டு தாக்குறதா கேள்விபட்ருக்கே ஆ ரீசன் என்னனு பாத்தீங்கன்னா ஆ நம்ம இந்தியன்ஸ் வந்து கொஞ்சோ ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லாவே ஒர்க் பண்ணுவாங்க ஆ அங்க வந்து எட்டு மண் நேர் குடுத்தாலு ஒர்க் பண்ணுவாங்க அவுங்கிளுக்கான சேல்ரி வந்துட்டு ஆ குடுக்குறதுக்கு ஏத்தத விடமே ஜாஸ்தியா வேல பண்ணுவாங்க சோ அங்க இருக்குறவுங்ளுக்கு அதனால இந்தியன்ஸா பெர்ந்தா பிடிக்காது அப் பிடிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்ருக்கே சோ அதே மாரி நெலமதா இப்போ உள்நாட்டுக்குள்ளயு போய்ட்டிருக்குது தோன் எனக் தோணுதுங்க ஏனா அவங்குளு பாத்தீங்கனா பன்ணண்டு பதிமூண்ம நேர்த்துக்கு மேலயே வேல பண்றாங்க அதனால நம்மால்காரங்ளுக்கு யாரு பிடிக்கிற இல்ல
அது என்னமோ கரெக்ட்டு தா ஏனா இப்ப வந்துட்டு ங்க வெளியூருக்கு போயிட்டு வேல பாக்குறோ அப்டிங்கிற ஒரு இதா அவுங்ளுக்கு ஃபேம்லிலா விட்டுட்டு வந்திருக்கோ எவ்ளோ சீக்ரோ நம்ளுக்கான ஏன்னிங்ஸ பாக்கு டிமோ பாத்துட்டு நம்ம ஊரு பக்கோ போய்ர்லா அப்டிதா நெனச்சு அவுங்க ஓடி ஓடி வேல பாக்குறாங்க அவோவோ கஷ் டா அவனுக்கு அவனுனக்குத்தான் தெரியு தலைவலியு காசலு வந்தா அந்த மாதிதா போய்ட்ருக்கு
ஆமாங்க ஆமா கண்டிப்பாங்க நாம கேட்ட டாபிக்கே விட்டு போட்டு பொருளாதார ரீதியா பேச
பேச போய்ட்டோ ஆமா எதுல்யோ ஆரம் போன டாப் பிக்லி அதே மாரிதா எதியோ ஆரம்பிச்சு கடசில இட்லி மாவு பத்தி பேசி முடிச்சுட்டோ அதே மாரிதா ஈப் பும் போய்ட்ருக்கு
ஹாமாங்க ஆமா ஆமா மொத்தத்துல கடவுள் ஏ முன்னாடி நேர்ல வந்தாங்கன்னா தைவ்செய் இந்த டெக்னாலஜி எல்லா வேண்டா சாமி எங்களுக்கு எதுவுமே வேண்டா எங்கள அப்படியே கொண்டு போய் பழைய மாதிரியே விட்று எங்களுக் க்கு இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லா எதுவுமே வேண்டா எங்களுக்கான அரிசிய நாங்க கஷ்டப்பட்டு சம்பார்ச்சு நாங்களே வெளவெச்சு சாப்ட்டுக்குறோ எங்களு க்கான பருப்பையு நாங்களே கஷ்டப்பட்டு வெல வெச்சு சாப்ட்டுக்குறோ எங்களுக் எதுவுமே வேண்டா எதுமே வேண்டா ஆமாங்க எங்களோட ஆஹ் எங்களுக்கு டெக்னாலஜியே கண்டுபுடிக்க முடியாத அளவுக்கு எங்களோட மூளைய வெச்சுரு அப்டின்னு வேண்டிக்குவ நானு
இன்னு வள வளந்துட்டே தாங்க போகு டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளந்துட்டே தா போகு அதுக்கேத்த மாரி நம்ம மாறிக்க போறோ இருந்தாலு நம்ம நம்மளோட பழைய கலாச்சாரத்த விட்டு குடுக்காம அந்த உணவு வகைகள் அது எதுமே விட்டுக் குடுக்காம அதப்டியே நம்ம கொழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அப்டி கொண்டு வந்தோம்னா அது ஓகே சேஃபு இல்லைன்னா அவளதா ஒண்ணும் பண்ண முடியாத் யாராலையு காப்பாத்த முடியாதுடா உண்ண அப்டி மானே அந்த மாரி ஆய்
சில சொல்லி குடுக்கறது எல்லாமே வந்துட்டு தியரி மாரி ஆயிடுங்க பிராக்டிகலா அவுங்கள எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக் எதுவுமே இருக்காது இந்த பூமில அதுதா உண்ம
அது என்னமோ கரெக்ட்டு தாங்க சரிங்க நம்ம மறுவுடியு பேசுவோ
ஓகேங்க
ஓகேங்க பாய்
பாய்